அ
பம் நல்லாருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க?
ஒங்க வீட்ல எல்லாரு எப்புடி இருக்காங்க?
எல்லாரு நல்லாருக்காங்க உங்க குடும்பத்துல எல்லாரு எப்டி இருக்காங்க?
ம் அனைவரும் நலமா
ம் மதிய உணவு முடிந்ததா?
ஆ முடிஞ்சிருச் இன்னக்கி ஒன்ற மணிக்குல்லா சாப்டுட்டோ
ஓகே என்ன என்ன உணவு செஞ்சிருந்தீங்க இன்னைக்கி?
இன்னக்கி என்ன உணவு எனக்கு ரொம்ப புடுச்சது இப்ப கறி வந்து நமக்கு எந்தளவுக் புடிக்குன் சொல்வோமோ அதே அளவுக்கு வந்து எனக்கு இந்த பீக்கங்கானு ஒரு காய் வந்து இருக்கு அது வந்து எனக்கு ரொம்ப புடிக் கு நேத்து வந்து அத வந்து வாங்கிரு ந்த அததா வந்து வாங்கி கூட்டு மாரி செஞ்சே செஞ்சு மதியானோ சாப் பாடு முடிஞ்ச்சு
தோலல்லா என்ன பண்ணீங்க?
தோல் ஆமாப்பா அத வந்து யாரு எதோ என்னன்னவோ செய்யறாங்கப்பா ஆனா எனக்கு தெரியாது ஆனா எனக் கொஞ்ச பயமா இரு
தோல் தொவயல் செய்யுங்க ரொம்ப சுவையா இருக்கு உண்மயாவே சொல்றே நா எனக்கு அந்த கூட்ட விட அந்த தோல் தொவையல் தா ரொம்ப புடிக்கு ஆஹா அது வந்து எப்புடின்னா அது தோல நல்லா சீவிட்டு கழுவிட்டு எண்ணெய்ல வதக்கணு
சரி
எண்ணெய்ல வதக்கி பச்ச மொள கா உளுந்து கடல பருப்பு புளி பூண்டு எல்லாமே அ எண்ணெய்ல வதக்கணு
அதோடயே போட்டு
ஆமா ஆஹா ஒன்னொன்னா வதக்கி வதக்கி எடு ஃபர்ஸ்ட் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு வறுத்து எடுத்துட்டு புளியும் பச்சை மொளகா பூண்டு இதையும் சும்மா லைட்டா வறுத்து எடுத்துட்டு இந்த தோலை போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கு அதுக்கு அப்புறமேட்டு அது கூட ஆறன உனே உப்ப வச்சு சேர்த்து அரைச்சு பாருங்க டிபனுக்கு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும்
நெஜமா சொல்றீங்க கசப்புத்தன்மை இருக்காதோ
எப்படி இருக்கும் அதுதான் நம்ம வதக்கிறோம்ல
அப்படியா ஏன்னா அது தோல்லாச்சுல்ல அதனால செரிசெரி.
ங்க அடுத்த வாட்டி நீங்களே எப்படி சொல்றது அதுக்காகவே வாங்குவீங்க.
ஐயோ தனியா வச்சுருந்தா கூட பரவலா நான் வேற குப்பை டப்பாளா வேற கொட்டிட்டேன் அத.
இந்த டைம் விட்டுருங்க இந்த வாட்டி விட்டுருங்க அடுத். இந்தவாட்டி வாங்கனீங்க கண்டிப்பா நாங்க எப்படின்னா காலையில டி காலைல விட்டுருவோம் மதியம். கூட்டு செஞ்சுட்டு அந்த ஹலோ. இரவு நேரத்துக்கு உணவு. கே.
உஹம் தோசை இட்லி ஏத.
ஆமா ரொம்ப சூப்பரா இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது அந்த. துவையல் தான் கூட்ட விட.
பரவால. எனக்கு தெரியாது ஆனா போன்லல்லாம் பா்த்திருக்கேன் ஆனா எங்க கசப்பு வரும்மோ ஆனா இது வரைக்கும் நான் முயற்சி பண்ண. இல்ல நான் ஒரு தடவை முயற்சி செஞ்சு.
ஒரு தடவ செஞ்சி பாருங்க நல்லா வதக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைக் நல்லா கொற கொறனு அரைக்க கூடாது திப்பி தப்பியா வரும் அது. ஆனா நல்லா அரைக்கணும் அரைச்சு டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்டு. பாருங்க உங்க வீட்ல இருக்க. அவங்கலா கேப்பாங்க இது என்னது டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு.
ஆனா அது டேஇது ஜீரச்சி ஜீர ந ஆகும்ல ஒண்ணு.
அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை கெடையாது. உங்களுக்கு இரவுல சாப்பறதுக்கு கஷ்டமா இருந்தா கூட காலையில எடுத்து வச்சி செஞ்சி. க நைட்டு செ வதக்கி எல்லா ரெடி பண்ணி. அப்படியே ஒரு டப்பால போட்டு ஸ்டோரேஜ் பண்ணிகிட்டு காலையில கூட நீங்க டிஃபனுக்கு வச்சிக்கலாம் நான் நைட். த்த அந்த தொவையல் அரைச்சன்னா எனக்கு. இப்ப நைட்டு போக காலையிலைக்கும் டிஃபனுக்கு வரும்.
அப்படிங்க ஆ சரி சரி நீங்க என்ன மதியம் உணவு சாப். டிங்க.
நாங்க வந்து எறா தொக்கு பண்ணிட்டு மீன் வருத்தோம்.
எரா தொக்கு மீன்னு வருவலா ச சரி சரி எரா தொக்கு எப்டி செய்விங்க. காரமா இருக்குமா ஏ
ஆமாப்பா நாங்க எங்க ஃபேமில எல்லாருமே நாங்க ரொம்ப நல்லா காரமா சாப்பற ஆளு
ஆமா
நான்வெஜ்னாலே கொஞ்சம் காரமா இருந்தாதான் சாப்டுவாங்க ஏறா தொக்கு கடமா தொக்குலா காரமா இருந்தாதான் நல்லா இருக்கும்
கடம்பான்னா என்னது
கடம்பா ஆக்டோபஸ் மாரி ஒண்ணு இருக்கும் இல்ல கடம்பா ஒயிட்டா நல்லா நீட்டா
ஆ நீங்க செஞ்சி பா செஞ்சிருக்கீங்களோ அது நல்லா இருக்கும்மா
ஆமா இடு ப்பு வலிக்குலாம் ரொம்ப நல்லது நாங்க அடிக்கடி சாப்படுவோம் எங்களுக்கு இங்க நான்வெஜ் வந்து எப்பயுமே கடைக்கும் நம்ப எப்ப சாப்பணும்னு நெனைச்சாலு வாங்கி செஞ்சி சாப்ட்டுக்கிலாம்
ம் பரவாயில்லையே நாங்காலா இடுப்பு வலில பெண்கள் அதிகமா அவசத்தப்படறதே அ
அதனாலதான் வாரத்துல ஒண்ணு இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது சாப்பலாம் நம்மளால முடியலனா கூட
ம் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப ஸ்கூல்லாம் தொறந்துருச்சி உங்க வீட்ல பசங்க எல்லாரும் ஸ்கூல்லா போறாங்களா பள்ளிக்கூடத் ஓகே
இல்லப்பா ரெண்டரை வயசுதான் ஆகுது இன்னும் நாங்க சேர்க்கல அடுத்த வருஷம் தான் சேர்க்கணும்
நான் என்ன தெரில நேத்துதான் என் சின்ன புள்ள ஒரு நாள் தான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தா என்னத்துல இன்னைக்கு பா காலையில ஒரு ஆற மணில இருந்தே பீவரா ஜரமா இருக்கு போகவே இல்ல என்னாத்த அது ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனால ஏன் ஜொரம் வருதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது
இல்ல இவ்ளோ நாள் வீட்ல இருந்துட்டாங்க இல்ல அவுங்க அந்த மனநிலைக்கே செட் ஆயிட் ட்டுருப்பாங்க இப்ப திடீர்னு ஒரு இடத்துல போய் நம்ம இப்ப வீட்டல இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் நினைச்ச நேரம் ஒக்காருவோம் நினைச்ச நேரம் படுப்போம் ஸ்கூல்ல அப்படி கெடையாது உட்காந்துட்டே தான் இருக்கணும் அது அந்த அந்த இது யு கே ஜி இந்த மாதிரி நம்ம உடல்நிலை மாறுறதுக்கு ஒரு ஒன் வீக்காக ஆகும் இதெல்லாம் வர்றது சகஜம் தான் நேத்து ஒரு நாள் இத்தனை நாள் ஆஹ் நேத்து இத்த நாள் லீவ்ல படுத்துட்டு விளையாடிட்டு இப்படியே இருந்திருப்பாங்க ஒரே இடத்துல உட்கார்றதுக்கு அவங்க அதுவும் ஆம்பளை பிள்ளைங்கா
ஆமா ஆமா
ஆஹ் அது இன்னும் செட் ஆகாம இருக்கலாம் அதனாலதான் ரெண்டு நாள் ஸ்கூல் வச்சுட்டு மறுபடியும் ரெண்டு நாள் லவ் விட்டு திங்கக்கிழமைல இருந்து ரெகுலரா போலான்ன்ற மாதிரிதான் நேத்து ஸ்டார்ட் பண்ணது
நான் தான் இன்னைக்கு ஒரு நாள் எப்படிய அனுப்பினும் நானா அனுப்பணும்னு ஒரு இதுவும் இருக்கு வேண்டாலும் இருக்கு ட்ரெஸ் எல்லாம் எத்து எழுப்பிட்டேன் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்
இல்ல இப்ப நீங்க அனுப்பிட்டீங்கனால உங்க மனநிலை புல்லா அங்கதான் இருக்கும் ஐயோ குழந்தைக்கு உடம்புல சரியில்ல என்ன சோ ஏதாச்சோ நம்ம போய் பாத்துட்டு வரலாமா கூட்டிட்டு வந்துடலாமா இப்ப அனுப்பிட்டு அங்க இருந்து உங்களுக்கு போன் பண்ணி வர வச்சு கூட்டு போங்க சொல்றத விட அதுக்கு வீட்டு
ஆமா இது எவ்வளவோ மேல் தான் ஏன்னா முகம் கழுவும் போதெல்லாம் அவன் வந்து கொஞ்ச சில்லுனு கழுவுனது அப்புறம் கொஞ்சம் சில்லு இருந்தமடி செரி சாப்பாடு இட்லி எல்லாம் செஞ்சுட்டேன் கொஞ்சம் பருப்பு இருந்துச்சு சரி சாப்பிடும்னு உக்கார வச்சக்க முடி சூடு ஏறதான் செய்யுது
ஆஹ்
முகம் கழுவனதுக்கப்புறம் கழுத்தல கொஞ்சம் சில்லுனுச்சு மறுபடியும் ஆனா காஞ்சி போய் நல்லா மறுடியும் சூடு ஏற மாதிரிதான் இருக்கு அப்ப வேண்டாம் அனுப்பிட்டு நம்ம அவதிப்படுறதுக்கு வீட்லயே இருக்கட்டும் திங்ககிழமை இருந்தே நம்ம அனுப்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன் நான் கவலையா இருக்கு இந்த பசங்களுக்கு எந் தான் வேர் -இருக்குதோ தெரியல
அதுதான் இங்க அனுப்பிட்டு நமக்கு மன மன நிலை அங்கேயே தான் இருக்கு
அதுல தான் அவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி என் சின்ன பையனுக்கு அதனாலேயே வந்து அடிக்கடிக்க ஆனா இந்த வெயில்ல சொரம் வரது பாருங்க எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்ட
அந்த ஜுரம் வறத விட அந்த வெயில் டைம்ல ஹாட் வாட்டர் குடிக்கிறது ரொம்ப கஷ் சுடு தண்ணின்ற ஒரு விஷ ச்சின் பண்றது ரொம்ப கஷ்டோ நோய் எதிர்ப் திர்ப்பு சக்தி கம்மியா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணனுன்னா காளான்ல்லா அதிகமா குடுங்க
நா காளன் இது காளன் வந்து குடுத்த ஆனா அவனுக்கு வந்து புதிர பு எதாவது புதிரை சத்த அ என்னது புரத சத்து வந்து அதிகமா நா குடுக்குறே அது குடுத்தால உடம்புக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கு. முட்ட அவச்சு குடுப்பே அப்புற ஸ்வீட் கான் பாத்தீங்களா அதுவுமே இது இருக்கு அப்புறம் சக்கரவலி கிழங்கு அவனுக்கு புடிக்கவே புடிக்காது ஏனா தினமு ஒரு சின்ன துண்டு ஒரு ரெண்டு துண்டாவ சாப்டு டா அது உனக்கு வந்து ரொம்ப நல்லது அந்த மாரி கீரையு புடிக்கது நேத்து பாருங்க கீர தா செஞ்சே அவ சாப்ட மாட்டா எ பெரிய பையனுக்கு குடுத்துட்டு இவனுக்கு என்ன பண்ண முட்ட தா வந்து கொஞ்ச ஆ ஃப்ரை மாரி நல்லா கொஞ்ச கிண்டி அததா கொடுத்துட்டு வந்தே வீட்ல இருந்தா நா கொஞ்ச இது பண்ணி பொறுமையா ஊட்ட வச்சிருவே ஸ்கூல்ல இருக்கறதனால அவனுக்கு அவனுக்கு மட்டு ஆம்லேட் போட்டு எ பெரிய பையனுக்கு அவன் கீர தா அவனுக்கு கொடுத்தே இந்த பிள்ளைங்க அந்த அளவுக் இந்த முருங்கைக்கீர அதெல்லா பாத்த நறைய சத்து இருக்கு ஆன சாப்ட மாட்டே
அப்ப நீங்க என்ன பண்ணனுன்னா முருங்க கீர சாப்டலனா நீங்க அதுல இது அடை மாரி செஞ்சு குடுக்கறது இல்ல வடை செஞ்சு குடுக்குறது அந்த மாறி குடுங்க
ம் ஆன ஆ எனக்கு அது அது இதுவரைக்கு செய் செஞ்சதுல செய்யவும் தெரியாது ஒருக்க வாழைப்பூ தா யோசுச்சு வச்சிருக்க வாழைப்பூல வடை அதுவுமே நல்லதுல்லா வாழைப்பூல வட செய்யணு. அப்டியா அது கொஞ்ச ஈஸியா இருக்கற மாரி இருக்கு ஆன கிட்டக்கவே கிளீன் பண்றதுதா கஷ்ட ஆனா யோசன பண்ண ஒரு தடவ நாளைக்கு நாளாணிக்க போலன்னா வாழைப்பூ வாங்கி கொஞ்ச வடை செஞ்சு பசங்களுக்கு கொஞ்ச நல்லா முருங்கல்லா செஞ்சா சாப்டுவாங்க கொஞ்ச இதுவா இருந்தா கூட சாப்ட மாட்டாங்க
அதுனாலா மொறுமுொறுன்னு வரு அது ஆமா ஆமா அது செஞ்சு குடுங்க ஏன்னா ஹெல்த்து இப்பவே குடுத்தாதா ஃபியூச்சர்ல அவுங்க தாங்கறதுக்கான சக்தி இருக்கு அதனால ட்ரை பண்ணுங்க அவுங்களுக்கான ஹெல்த்தியான ஃபுட்ட குடுங்க அப்புற தோழி
அப்புறம் ம் அப்புறங்க இந்த இது நீங்க இந்த முப்பது நாள்ள நீங்க ஏ வெளியே போனீங்களா பிள்ளைங்கள கூட்டிக்கிட்டு
ஆ போனப்ப எங்க வீட்டார போட்டிங் போட்ருக்காங்க போட்டிங் போனோ ஊட்டி போனோ
ஊட்டி எல்லா போயிட்டு வந்தீங்களா எப்டி இருக்கு அங்க போயிட்டு வந்தா காசு எவ்ளோ ஆகுது இது நெறைய ஆகுதா இல்ல பரவாயில்லையா
இல்ல நாங்க வந்து எப்டின்னா எங்களுக்கு அங்க ரிலேட்டிவ் வீடு இருக் கு இங்க இருந்து கார்ல போயிட் ட்டோ அங்க போய் அவங்க வீட்ல இருந்த அங்கங்க சுத்தி பாகறதுக்கு அதுக்கான பைசா அமௌண்ட் அந்த மாரிதா ஆனா அதுவே யாருமே இல்ல நம்ம போய் ரூம்ல போட்டு ரூம்ல இருந் ரூம் எடுத்து உணவு செஞ்சி சாப்புறது இல்ல ஆடர் பண்ணி சாப்பறதுன்னா ஹெவியாதா ஆகு எப்புடியு ஒரு பத்தாவது தேவ்ப்படு ஆமா ரொம்ப ஜாஸ்தி தான வண்டிக் க்கு தேவ ரூமுக்கு தேவ ரூமுக்கே எப்பிடியு போடுவாங்க ஒரு மூணாயிரூவா
ஐய்ஐயோ ஒரு நாளைக்ககே வா இல் லே ஏத்த நாளைக்
ஒரு நாளைக்கு இல்ல பா ரெண்டு நாள் கண அதாவது இன்னிக்கு இப்ப காலையில நம்ம போய் இறங்குறோன்னா ரூம் பாத்து ரெ டெறதுக்கு மறுநாள் சாயங்காலோ வெளியில வர்றதுக்கு அந்த மாரி இருக்கு
சேரி சேரி சேரி கிளைமேட் எப்பிடியா இருந்துச்ச அங்க நல்லா இருந்துச்சா உங்களுக்கு கிளைமேட்டு
ப்பா இங்க வெயில் தாழ முடியாத மாதா அங்க
இன்னுமோ வெயில் போன மாதிரியே தெரியல இங்க ரொம்ப கஷ்டமா இருக் இங்க சென்னை ல்ல இன்னு வெயில் ஜாஸ்தியாவே இருக்கிற மாரி இருக்கு இன்னுமே எனக்கு தெரிஞ்ச இன்னு ஒரு நாலு நாள் வேணா ஸ்கூல் வந்து தள்ளி வச்சிருந்தா கூட நல்லா இருக்
ஆமா இந்த மண் இந்த திங்க கிழமையில இருந்து ரொம்ப வெயில் தாம்ப்பா தாக்கு புடிக்கவே முடியல ரொம்ப கஷ் ஷ்டமா இருக்கு ஆமா
வீட்டுக்குள்ள ரொம்ப அனலா இருக்கு டைல்ஸ்தா அதுலயே சு சூடுது மாடியில போய் நம்ம எண்ணெய் வச்சி அப்பளோ போட்டா கூட பொறிச்சிரலா போல ஆம்லேட் கூட போட்டறலா போல அந்த அளவுக்குதா கொஞ்சோ ரொம்ப ஹெவியா இருக்கு இவங் நா வந்து துணி தோச்சன்னா நா வந்து மேல கூட காய போறதுல வீட்டுக்குள்ளேயே போட்டறே
அ அ ஓகே தோழி உங்களோட பேசனது ம் ரொம்ப நன்றி நல்லா பேஸ்னீங்க பசங்கள பாத்துக்கோங்க தேங்க் கியூ மேம்
நன்றி
நன்றி நன்றி